உம் கே தா
ஆஹ் கேக்குது கேக்குது
இப்பல்லா இந்த குப்ப வண்டி லேட்டா வருதுடி முன்பெல்லா கால சீக்கரமா வந்துட்டுரு ஆமா ஆஹ் இப்ப வந்துட்ரு கொஞ்சோ நேர
இல்ல இப்ப வந்து வேலைக்கு போறப்ப எப்ப போ குப்ப கொட்றது
அதுதா கிலமே நா எடுத்து வச்சு பொரியல் பண்ணுவோம் எடுத்து வெளிய வச்சிருந்தோனா இப்ப நாங்ளே இந்த கால்ரெடுத்து வெளிய வச்சிருவோ இப்ப வராங்கனே தெரியமாட்டிக்குது இப்போந்து ட்ருக்காங்க மணிப்பேர் பன்னெண்டுக்கு மேலாச்சு அவுங்ளே எடுத்து கொட்டிப்பாங்க நம்ம எடுத்து வச்டோனா அவுங்களே எடுத்து கொட்டிட்டு
கடுப்பு இல்ல இந்த மாரி குப்ப பிரிச்சு வைவக்கிறதா கடுப்பா இருக்கு
எங்களுக்கு அதல்லா சொல்லலங்க அதல்லா பிச்சிவக்கமாட்டோ நாங்க அப்டியே வச்சிருவோ அவுங்க எடுத்து கொட்டிக்குவாங்க அவ்ளோ
அய்யோ இங்க எப்படி தெரியுமா இங்க அட்ட இருக்குல்ல பேப்பரு அந்த பேப்பர் மார் அட்டருக்கு அந்த அட்டைகள தனியா வைக்கணு கவருக்கு தனியா வைக்கணும் அப்புறமா வந்துட்டு இந்த இந்த காய்கறி இதெல்லா சின்ன வெங்காய தோளு பூண்டு தோளு அந்த மாதிரி அதெல்லாத்தையும் தனியா வைக்க வைக்கணும் அது துணி இருக்குல்ல துணி தனியா வைக்கணும் எங்க அம்மா தைக்கிறாங்கல்ல அத கொஞ்சோ கொஞ்சோ பிசுறு சின்ன சின்ன தும் இருக்குல அது கூட தனியாதான் வைக்கணும் உக்காந்து நா குட்டி குட்டியா கவர்ல உக்காந்து முடிச்சு போட்டுட்டு போனவுங்க வரும்போச்சு இல்லன்னா குப்ப இல்லன்னா குப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா நீங்க வைங்க நாங்க வந்துட்டு நா நா‌ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருவாங்க ஒரு சில டைம் ஒரு ஒ கன் ரெண்டு மூண் நாள் தொடர்ச்சியா வருவாங்க அப்ப என்னன்னா செரி நீங்க வைங்க நீங்க நாளைக் பிரிச்சு வைங்க நாளைக்கு வந்து வாயிங்கிறோனு போயிருவாங்க குப்ப வாங்க மாட்டாங்க பிரிக்கல லனா வாங்கவே மாட்டாங்க
ம்ஹும் ஆனா இங்கல்லா அப்டில்ல டெய்லியுந்தா வராங்க
பிரிக்கலன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க செரி டக்குன்னு பிரி ச்சு குடுங்க அப்டிங்குவாங்க டக்குன் பிரிச்சு பிரிச்சு குடுக்கணு அது போக நம்ம இந்த இது வக்கிற நம்ம இங்கனே இதா இருந்தோன்னா பே பேட்லா இருக்குல்ல அது தன் அது எப்போமே தனியா தா குடுக் போ ஆனா இந்த குப்பைலயுமே இத்தன் நாளனா வக வகயா பிரிச்சு குடுக்கணு
உம் நாமதுங்க பின்னடி செடி செடியல்லா வச்சுருப்போல்ல அதோட வேஸ்ட்டலா எடுத் து ஒரே குப்பதொட்டிக்குள்ளயே போட்டு வச்சிருப்போ அதெல்லா எடுத்து அவுங்களே பிரிச்சுக்குவாங்க
ஐயோ இங்க பிரிகவு இல்ல நா என்னன்னா பிரிச்சு குடுக்கறது தப்பில்ல சரி அவுங்க குப்பைல கை வச்சுட்ரு க்கணு அதிதா தை இதுதா ஆனா வந்துட்டு எப்புடி சொல்றது இந்த அட்டையு இந்த கவர்களையுமாச்சு ஒட்டுக்கா வாங்கலாமுல்ல அத பண்ண மாட்டாங்க இந்து துணி இருக்குல்ல இந்த சின்ன சின்ன பிசுறுதான அந்த இது கூட இப் போடும் போதே துணியல்ல மக்குறது தா அப்ப அது இது ஒட்டுக்காவே வாங்கலமா மக்கு குப்பை மக்காத குப்பன் தனியா பிரிச்சா கூட போது இத்தனையான பிரிக்கணுன் அவசிய இல்
அதுதா அதுதா உம்
ஆனா இப்டி பண்ணும்போது காலைல யோ ஏண்டா இவுங்க கிட்ட கொட்றோ அப்டின்ட்ருக்கு
கால்ல அவசத்துல அத பிரிச்சிட்ருக்கவு முடியா
காலைல‌ வேலை கரெக்டா எல்லாரும் கிளம்பிட்டு இருப்போம் அந்த டைமுக்கு தான் இப்டி வந்து இது பண்ணிட்டு இருப் பாங்க
உம் நல்லதா இருங்கதுல்லாம் தெரியாது நாங்க என்ன வராங்க அப்டின்னா டக்குணும்
இப்ப நம்ம சாப்பாடு வாங்குறோம்ல இந்த மாரி ஏதாச்சு கடையில இருந்து வாங்கிட்டு வருவேல்ல அப்போ அந்த வாழையலை தனியா இதுல வைக்கணும் அந்த இந்த இல்லன்னா அந்த வாழை பேப்பர் இருக்கும் அந்த பேப்பரை தனியா வைக்கணும் அந்த மேல ஒரு கவர் மாதிரி ஒரு பேப்பர் போடுத்துருவாங்க அதை தண்ணியை வைக்கணும் அது கீழ அந்த நியூஸ் பேப்பர் நமக்கு கட்டி தருவாங்கல்ல அத தனியா வைக்கணும் இது நூல தனியா வைக்கணும் இந்த ஒரு இதுக்கே நாங்க நாலு கவர் போடணும்
உம் உம் அப்ப நீங்க பிரி போடும் போதே இருக்குல்ல தனியா அந்த கவர் எல்லா இருக்கும்ல குப்பத்தோட்டி கவர் எல்லா இருக்கும்ல கருப்பு கலர்ல
இப்ப கூட்டிட்டு இப்ப எப்டி வீட்டுக்குள்ள நாலு குப் குப்படப்ப என்ன அடிக்கியா வச்சுட்டு இருக்க முடியும்
குப்படப்ப இல கவர்ல தனியா போட்டுருச்சுக்கோங்க அப்டிங்கிறேன் ஏன்னா இப்ப கால எஞ்சா அவசரத்துல எப்படி பிரிச்சுட்டு இருப்பீங்க எல்லாத்தையும் எடுத்து
இப்ப நாங்க கூட்டும் போதுன்னா ஏதாச்சும் நான் என்ன பண்ணுவேனா கவர்ல டக்குன்னு எடுத்து பிரிச்சு வச் வச்சிருவேன் அதுக்கப்புறமா இந்த கவர அந்த அப்டி பண்ணி வைப்பேன் இவங்க கூட்டும் போது அப்டி பண்ண மாட்டாங்க ஒரு செலடைம் அவசரத்துல கூப்டும் போதுல்ல அப்டி பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல
ஆஹ் இல்ல நீங்க நைட்டு பிரிச்சி வச்சிருங்க
நான் உக்காந்து அப்டித்தான் பண்ணிட்டு இருப்பேன் ஃபஸ்ட்டூ நைட் என்ன பண்ணுவோனா இந்த பாத்திரே கொஞ்சம் பாத்தரம் இன்னு ஏதாச்சும் இருந்துச்சன்னா கழுவரத்துக்கு நிப்பன்ல்ல கழிவி முடிச்சுட்டு அப்புறம் கையோட வந்துட்டு இந்த குப்பைய எல்லாம் தனித்தனியா பிரிச்சு கட்டி வச்சுட்டு
ஆஹ் அப்ப கட்டி வச்சு உம் இல்ல இது த எங்க அக்கா வீட்டு சைடு அப்டித்தான் பண்ணுவாங்க இது தனி தனியா பிரிச்சு போடணுமா அப்ப அவ என்ன பண்ணுவானா இந்த தனி தனியாண்டு அந்த வெங்காய குப்பை அதுக்கப்புறம் தனியாண்டு பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்கும்ல ஆனா அவங்க இந்த அளவுக்கு எங்கக்கா தனி தனியல்லாம் பிரிக்க மாட்டாங்க இந்த துனி தூவி
நான் ஃபஸ்ட்டு இந்த மாரி அட்டை பேப்பர் இதெல்லாம் சரி இதுதானே காவு இது மாரி மக்கள் இந்த குப்ப தான மக்காத குப்ப தான அப்படின்னு அது கூட குடுத்தா இதுலந்து இந்தப்ப கவர் கவர்க இருந்து வந்து அட்டைகள தனியா பிரிங்க அப்படிங்கறாங்க
அது கூட அவங்க பிடிச்சிருக்க மாட்டாங்களாயி
நா இல்ல இந்த மாரி குப்ப வண்டி அதுதான் குப்ப வண்டி வரும்போது குப்ப வண்டியில ஓட் ட்றதுக்கு ஒரு அண்ணா கூட உக்காந்துட்டுரு ப்பாங்க உள்ள ஒருத்தங்க ரெண்டு வந்துட்டு இப்ப ரெண்டு பொம்பளைங்க பின்னாடி நடந்து வருவாங்க ஒரு ஆம்பளை பின்னாடி மூணு பேர் ஒரு வண்டிக்கு அஞ்சு பேர் வராங்க எதுக்கு ஒரு வண்டிக்கு அஞ்சு பேரு இத்தனைக்கும் நாங்களே பிரிச்சு நாங்களே பிரிச்சு குடுத்தர்றோ
உம்
ஒரு வண்டிக்கு அஞ்சு பேர் வருவாங்க
இங்க எப்டி தெரியுமா வண்டியன்னா தள்ளிட்டு போவாங்கல்ல அந்த மாரிதான் இருக்கும் அவங்களே நாளு இன்டு குப்ப வச்சிருவேன் ப்பாங்க நாளுக்கு
இது குப்ப வண்டி குப்பவண்டி அத ம் சைட்ல இந்த சாக்கு மாரி நெறைய தொங்க விட்டுரு
ஆஹ் இதுவே தொங்க வுட்டுருப்பாங்க நாலு குப்ப நாலு குப்ப தொட்டி சைடுல அங்கங்க தொங்கு ட்ருப்பாங்க அப்புறம் ரெண்டு அக்காவும் தள்ளிட்டு வருவாங்க இப்ப அவங்க வந்தங்கனா அங்க வெளிய வச்சுருவோம் அவங்க எடுத்து எல்லாத்தையும் பெருக்கி கொட்டிட்டு அங்க வச்சுட்டு போயிருவாங்க
எ வண்டி நாலு மூண் பேர் நாலு பேர் வருவாங்க
தேங்க்ஸ் மொதல்ல நானு மொதல்ல நா ஸ்கூல் படிக்கும்போது எட்டு எட்டர எட்டு மணிக்கு அதுமாரி தானே கெளம்புவோம் அப்போ அந்த
இதுல வேற இவங்க குப்ப பிரிக்க கூட மாட்டாங்க குப்ப நம்மளேதா பிரிச்சு குடுக் இதுல காசு வேற வந்து கேபாங்களாக்கும்
இங்க வந்து இங்க வந்துட்டு இங் இங்க வந்துட்டு அந்த வெடிச்சு இருப்பாங்க அவங்களும் இது மாதிரி இது மாதிரி தீவாளி பொங்கல் அந்த மாரி வருதுல அப்பலாம் தான் வந்து காசு கேப்பாங்க
நாங்க டிச்சி இங்க முன்னாடி இருக்குல்ல இங்க டிச்சுல அவங்க அவங்க வீட்டுக் கிட்ட கல்லு போட்டு வச்சிருப்போம் இந்த கல்லுலருந்து இந்த கல்லு வரை கியும் குப்பை எதா விழுந்துருச்சா நம்மதான் எடுத்துக்கணும் நம்ம வீட்டு குப்பை தான் அது இருக்கும் கல் இடையில எடையில டிச்சு இந்த நிறுத் கல்லு மாரி வச்சு ஜோ குப்பை வந்து அடிச்சு அங்கே நின்றும் அப்பது யார் இடத்துல இருக்கோ அவங்கதான் வந்து கிளீன் பண்ணும்
ம் நாங்க என்ன பண்ணுவோம்னா எங்க வீட்டு முன்னாடி இருக்குறது பக்கத்துலே உப்பு தண்ணி பைப் இருக்கா அப்புறம் கால் தண்ணி வரும்போது அங்க எதாச்சும் குப்பல்லா இருந்துச்சுனா அப்படியே தண்ணி ஊத்தி வுட்டனா அப்படியே அடிச்சுட்டு போய்ரும்ல அங்க அங்கங்கயே நிக்காம அப்பிடியே அடிச்சுட்டு போயிடுலாம் நாங்களும் திடுப்புனி
இங்க இங்க இந்த இந்த சின்னதா தானே இருக்கு அந்த சின்னதுலயுமே ஏதாச்சும் குப்பைய எல்லாம் வந்து விழுகும் அப்ப என்னன்னா இந்த லைன் அப்படி கல்லு அவங்கவங்க வீட்டுக்கு அளவுக்கு கல்லு போட்டு வச்சிருப்பாங்க ஒருத்தங்க ஒருத்தங்க எடுத்து வீட்டு வீட்ட இடம் முடியிற இடத்துல கல்லு போட்டு வச்சிருப்பாங்க அந்த குப் என்னனாலும் அங்க வந்து அடி வந்து நின்றுமா அங்க இருறத கிளீன் பண்ண நாங்களே கிளீன் பண்ணிரு இதுல வேற குப்பைக்கு வந்து டிச்சு வலிக்க காசு கேட்பாங்களா நங்க தர மாட்டேன்னு சொல்லிடுவோம் என்ன குப்ப இருச்சு எங்க நீங்க வழிச்சு போட்ரு ஏன் காட்டுங்க அப்படின்னு கேப்போம்
ம் ஆனா இங்க வலிப்பாங்க ஆ அதுவும் அப்படிதான் கால் ஆக்கி வந்து வலிப்பாங்க இல் நா மதியானம் கழிச்சு தான் வந்து வலிப்பாங்க
கால்ல தண்ணி வேற வந்துச்சு தண்ணி ஏற்கனவே அன்னைக்கு தான் தண்ணி வந்து செரி தொட்டி எல்லாம் நெறச்சு வச்சிருந்தேன் அப்பறம் குடிக்கிறதுக் மட்டும் ரெண்டு நாள் குடுத் கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு
ம் எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா தண்ணி வரும்
அஹ இல்ல மூணு இங்க வந்து லைன் மாறி மாறி இருக்கு முன்னாடி வீட்டு இருக்கிறது எங் எங்களு முன்னாடி இருக்கிறது எங்களோட பைப்பு அதுக்கு பக்கத்துல அங்க இருக்கிறது அவங்களுக்கு வேற டைம் தண்ணி வரும் எங்களுக்கு வேற டைம் தண்ணி வரும் அதுக்கு அந்தசைடு ஒண்ணு இருக்கா அது வேற டைம் தண்ணி வரும் இப்ப அவங்க புடிச்சுமுடிச் யார் வேணாலும் போய் போட்டுக்கலாம் அந்த மாரி மாத்தி மாத்தி
ஓ சரி சரி ஆஹ் உப்பு தண்ணி மட்டும் நல்ல தண்ணி வருது இருபத்திநாலு மணி நேரமும் நல்ல தண்ணி வரும் நல்ல தண்ணி வா இப்ப நின்றும் இந்த லைன் புல் நின்ரும் அப்டின்னா இந்த மாரி போனுக்கு மெசேஜ் வந்துடும் இந்த மணிக்குள்ள நின்றுடும் அதுக்கப்புறம் ரெண்டு நாளைக்கு வராது அப்டின்னு சொல்லிருவாங்க அப்பா அந்த டைமுக்கு புடிச்சு வச்சுருவோம் கால் உப்பு தண்ணி மட்டும் ஒரு ஒன்பது மணி வரைக்கும் ஒரு பத்
அப்ப அந்த தண்ணிக்கு நீங்க காசு கட்டுவீங்களா
ஆமா நல்ல தண்ணீக்குவந்து மீட்ரு ஓடிட்டுருக்கும் நம்ம அது வந்துட்டு இப்ப நல்ல தண்ணி புடிக்காம அந்த இதுருக்கும் வாலு இருக்கும் வால் இருக்கும் அது நல்ல தண்ணி புடி இல்லமையும் அது ஆன்ல வச்சிருந்தா மீட்டரு ஓடி ஓடி தண்ணி கணக் ஆயிட்டே இருக்கும் அதனால நம்ம புடிச்சுட்டு ஆஃப் பண்ணியாச்சு அந்த மாதிரி நாங்க இது மாதிரி என்ன பண்ணறோம்னா புடிச்சுக்கிட்டே அது தெரில
மொத்தமா இல்ல இப்போதைக்கு சொல்லியிருப்பாங்கல்ல வீட்ல இவ்ளோ காசு வந்திருக்குன்னு இந்த மாதிரி எதுவுமே சொன்னதே இல்லையா
ஆஹ் ஆஹ் அந்த மாதிரி தெர்ல கரண்ட் பில் வேணா அப்பப்போ வந்து அதுவும் நான் அது நான் இருக்கும்போது வந்து பாத்தே ரொம்ப நாளா இருச்சு
இந்த டைமே இருநூறு யூனிட் ஃரீ குடுத்துமே எங்களுக்கு கரண்ட் பில் ஜாஸ்தி
உம் எ எப்போ உம்
எப்போ எருநூத்தி அம்பது அந்த மாதிரிதான் வரும் இந்த டைம் முன்னூறுக்கு மேல
ஆனா ஒரு நாள் ஒரு டைம் எப்ப எப்போ தெரியுமா நான்தான் இருந்தேன் ஆனா அன்னைக்கு ரொம்ப அதிகம் இருந்துச்சு கரண்ட் பில் ஆயிரம் ராய மூ இருந்துச்சு ஆயிரபாய் அதுக்குள்ள வந்துச்சு ஆனா ரொம்ப அதிகம் ஆனா அந்த டைம் வந்துட்டு நாங்க யாருமே வீட்லயும் இல்ல நாங்களும் எல்ல காலேஜ் போய் எல்லாம் வேலைக்கு வெறும் வீட்ல யாருமே இல்லாம அந்த மாசம் எப்படி அப்புடி வந்துச்சுனே எங்களுக் தெரியல அப்புறம் இப்பயே அது அப்பா கேட்டுட்டு இருந்தாரு ஏன்னா வீட்டுல இருந்தா கூட ஒரு
அஹ் அப்படிதான் அந்த ஸ்கூலுக்குள்ளாம் நம்ம போறப்போ யாருமே வீட்டுல இருக்க இருக்க மாட்டாங்க
உம் அதிகமா இருக்கும் அதிகமா இருக்கும் வீடு இருக்கறனால விட அந்த இது மாதிர வீட்டுல இல்லாத போற கரண்டுகள் அதிகமா இருக்கும் அது எப்படின்னே தெரியல
உம் வீட்டுல இருக்கும்போதுதான் எப்பவுமே இந்த ஃபேன்லாம் ஓடிட்டே இருக்கு அந்த மாதிரி
ஆஹ் வீட்டுல இருக்கும் போது கூட ஃபேன் ஓடும் டிவி பாப்பாங்க லைட் எரியும் அப்படின்னு சொல்லாமே யாருமே இல்லாதப்ப எப்படி வருது எங்க அப்பா கூட மதியானம் வருவாரு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு மறுபடி சாயந்திரம் கிளம்பி போயிடுவா அப்ப நாங்க எல்லாருமே சாயந்திரம் தான் வருவோம் அதுக்கு அவ்வளவு ஜாஸ்தி செனைக்கு
இப்போ உங்க அம்மா லா எங்க வீட்லயா
இல்ல அப்பா வேலைக்கு போயிட்டாரு எங்க அம்மா பாத்தங்கட்டு இருக்காங்க நான் மேல வந்து உட்காட்டு இருந்தேன் நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்க அங்க அவகிட்ட ஒரு என் பேசுவேன் கூப்பிட்டா ரெண்டு கூப்பிட்ட வீட்டுக்கு
உம் உம்
அ ஆ ரெண்டு டைம் கூ
இ பாட்டிக்கு வேலை இல்லையா எங்கேயுமே
எங்கையுமே இல்ல
உம் உம் வேலைக்காச்சு போகாம இருக்கலாம்ல்ல பாட்டி கேட்க மாட்டாங்க
ஹு ஹு அவங்களுக்கு இப்பவே வீட்ல இருக்க முடியல யார யா வேலை கேட்டுட்டு தான் இருக்காங்க நாங்க அன்னைக்கு எங்க இது ரெண்டு நாளைக்கு முன்ன நா சொன்னேல அதுதான் இப்ப வேல எங்கயும் வேலைலன்னு சொல்லிட்டு அவங்கிட்டயும் ஆள் கொஞ்சோ பேர் இருக்காங்க களா அவங்களே போயிட்டாங்க அவ்வளோ பேர் அவ்வளோ ஆள் தேவையில்லன்னு சொல்ட்டு அவுங்க வுட்டுட் போயிட்டாங்க ஆனா எ பாட்டிக்கு வேல இல்ல அப்புற ஒரு ரெண் நாளைக்கு முன்னாடி நா பலைய வீடு சுத்தமன்றக் போனன் சொன்னேன்ல
ஆமா ஆமா
போயிட்டு வரும்போது ஒரு பக்கோ வேல செஞ்சி ட்ருந்தாங்க இப்ப அவுகிட்டே கேட்டு வந்தாங்க கூப்பிடுங்க அப்டின்னு சொல்லி கேட்டு வந்தாங்க அவுங்களாலு வீட்ல இருக்க முடியல எப்டி வா
செரி இரு நா கூப்பற்ற ஒரு ஒரு
செரி நீ கூப்டு நீ வேல எல்லா முடிச்சிட்டு கூப்
அ